அ வணக்கொ என்ன பண் றிங்க
நைட் ச டிஃபன்லா சாப்டாச்சாங்க
இன்னு இல்லங்க இனிமேல் தாங்க
ஆமா நீங்க நைட் ஒர்க் பாக்குறேன் சொன்னீங்க சாப்டா சீக்கிர வந்துருன்னு சாப்டாம இருக்கீங்ளா?
வயிறு ஃபுல்ல ஆயிடுச்சுன்னா தூங்கிடுவேன்
ஆமாங்க கரெக்ட் தான் அ நைட் ஒர்க் பார்த்தாலே அப்படியே உடம்போட சிப்ட்டே மாறி போயிருது
அததாங்க இன்னொரு அரை மணி நேரம் இருக்குங்க வேலை
சரிங்க முடிச்சுட்டீங்களா எல்லாத்தையும்
ஆஹ் முடிச்சுட்டேங்க அதான் நூறு பண்ணா போதும் அதுக்கப்புறம் காலையில இருக்கவங்க வந்து இல்லை இல்லைன்னு குடுத்துருக்கறிறது மட்டும் நம்ம போய் கரெக்டா குடுத்துருக்காங்களான்னு பாக்கணும் அது ஒரு நூத்தி முப்ப இப்பதான் இன்னைக்கு அமிச்சாரு
சேரிங்க
நூத்தி நாற்பது அம்ச்சரு அப்புறம் அதான் இப்போ இன்னொரு குழுவுக்கு வந்து சொல்லி் கொடுக்க சொல்லிட்டாங்க அதுப்ப வரைக்கும் ஒரு மணி நேரம் சொல்லி கொத்து த வந்தங்க அது அந்த அந்த நேரத்தையும் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா சேரின்ருவாங்க
சரிங்க இப்ப நீங்க சொல்லி் கொடுக்குறத எல்லாம் அவங்க உடனே புரிஞ்சுக்குவாங்களா இல்ல உங்ககிட்ட டவுட் இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்பாங்க
அது ஒரு சிலருக்கு புரியுங்க அப்புறம் ஒரு சிலருக்கு ஏன்னா அவங்க வேற குழுலருந்து வந்திருக்காங்கள அவங்க அவங்களோட இதுக்கும் நம்மளோட இதுக்கும் மொத்தமா வேறையா இருக்கும் அதனால அவங்களுக்கு டக்கு டக்குன் புரியாது அது வந்து ஒரு ரெண்டு ட சொல்லணும் அது சொல்லும்போது புரிஞ்ச மாதிரிதான் இருக்கும் ஆனா அவங்க திருப்பி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு வராது அது நிறைய சந்த சந்தேகம் வரும் அவுங்களுக்கு
ஆமா உங்க போட்டு சந்தேகம் கேிட்டே இருப்பாங்க இப்போ நீங்க எப்படி அவங்க அவங்களோட சந்தேகத்தையும் நீங்க கிளியர் பண்ணணும் உங்களோட வேலையையும் சேர்ந்து முடிக்கணும் இது வந்து நிறைய டைம் இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் தானங்க
ஆமா இப்ப நாங்க வந்து அந்த ஒரு செயலி வந்து கு கொடுத்துருக்காங்க எல்லாருமே அலுவலகத்துல இருக்கவங்க எல்லாரும் உபயோகிக்கிற மாதிரி அது வந்து நாங்க கைபேசியிலயே வச்சுட்டோம்
ஆமாங்க அதுவும் கரெக்ட் தாங்க ஆஹ் எனக்கும் அப்படித்தான் சொன்னாங்க நான் கைபேசறத வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா ஒரு திடீர் தேவைக்காக ஒரு எமர்ஜென்சிக்காக கண்டிப்பா நம்ம வச்சட்டு தானங்க இருக்கணும் போற எடுத்துக்கலாம் லேப்டாப் தக்கி போக முடியாது
அதுல இருந்து எதுவும் நம்ம ன் பண்ணாம இருந்தா போதும்
ஆமாங்க கண்டிப்பா
தெரியாது
அவங்க சொல்றாங்க நம்மளை வந்து மொபைல்ல இந்த ஆப் வச்சுக்காதுங்க அப்படின்னு சொல்லி ஆனா அவங்களுமே மொபைல்ல தான் வச்சிருக்கறாங்க கண்டிப்பா எல்லாருமே வச்சிருக்கறாங்க யாரு கேட்டாலும் வந்து எங்க்கிட்ட இல்ல நான் லேப்டாப் மட்டும் தான்
இல்ல எங்க தலைவர் வந்து என்ன சொல்லிட்டாருந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாதான் ந ஒரு ஆ ஒரு ஆத்திர அவசரம் நான் போன் பண்ணும்போது உங்களனால வந்துஹ இது பண்ண முடியும் நீங்க எல்லாருமே வச்சிருக்கீங்க ஆமாமா எல்லாருமே வச்ச இருக்கீங்கு எனக்கு தெரியும் வெட்டுக்கோங்க அது பிரச்சனை கிடையாது ஆனா நான் ஒரு ஒரு செய்தி போடுறேன்னா அதுக்கு உடனே வந்து நீங்க பதில் சொல்லுங்க அதான் எல்லாருமே கைபேசியில் வச்ச வச்சிருக்கீங்களா அப்பறம் ஏன் பதில் சொல்ல மாட்டேன் ங்க அப்படிதான் கேப்பாரு எங்க தலைவர் அதுல எல்லாம் கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்துருவாருங்க
பரவாயில்லைங்க ஆனா எங்க கூடத்துல இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட ஆப் லேப்டாப்லதான் வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கான பாஸ்வேர்டு அந்த லேப ப்ல வந்து பா்த்தோம்னா அதுக்கான பாஸ்வேர்ட வந்து ஒரு ஆப்ல கொடுப்பாங்க நம்ம வச்சிருக்கப் வந்து ஒன்னா இருக்கும் ஒரு நாளுங்க ஒரு பர்மிஷன் கேக்குறதுக்காக என்னோட மொபைல் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுங்க அதனால என்ன பண்ண புது மொபைல் வாங்கலான்னு சொல்லிட்டு சரி குடுத்தலைவைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணேன் நம்மளோட மொபைல் எந்த மொபைல்ன்னு சொல்லிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்கங்க அதுக்கு அந்த மொபைலோட இதை வச்சு தானே நம்மளுக்கு வந்து ஆப் செட் பண்ணி வச்சிருக்காங்க அதனால நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிரலாம் சொன்னாதான் நம்மளுக்கு ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுங்க இந்த மாதிரி மொபைல் வாங்க போறங்க எனக்கு வந்து இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டங்க அவங்க கேட்டுக்கிட்டு அவங்க வந்து ஸ்ரிட்டா சொல்லிருக்காங்க நீங்க வந்து இந்த ஆப் வந்து நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதை பயன்படுத்துறமா இல்லையான்னு கண்டுபிடிக்க இருக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணாங்க போன் பண்ணி எங்கிட்ட கேட்டாங்க நா வந்து ஸ் சொல்லிட்டே புது மொபைல் வாங்கறக்கு போறோ ஒன்னு எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க இல்லன்னா நார்மல் விண்டோஸ்ல ஒர்க் பண்றக்கு வாய்ப்பு கொடுங்க அப்டின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டதுக்கு நா விண்டோஸ்ல ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க ஆனா இவங்களுக் க்கு வந்து ஒரு டவுட்டு நம்ம ஒரு வேள யூஸ் பண்ணுவோமோ என்னமோனு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க நா வந்து ஏ ஃபோன் பண்ணி இந்த மெயில் ஐ டி மட்டு கொஞ்சோ அனுப்புங்கமா இதுல பாத்து சொல்லுங்க அப்டின்னு சொல்லி சொன்னாங்க நா இருன்ட்டு என்ன சொ சொன்னொன்னே நா இந்த மாரி வெளிய வந்திருக்கங்க கொஞ்சோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு அதுக்கப்பறந்தா வீட்டுக்கு போவே வீட்டுக்கு போறக்கு ஒரு ஒரு மண்நேரோ ஆயிருங்க மேடம் நா வர வரைக்கு உங்களுக்கு கெடைக்கலனா பரவாயில்லயா கொஞ்ச நேரோ தள்ளி அனுப்புனா ஒன்னு பிரச்சன இல்லையா அப்டின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க உடனே என்ன வந்து அதனால என்னங்க நீங்க எல்லாரு மொபைல்ல வச்சிருக்கீங்கல்ல மொபைல்ல இருக்கிற இமெயில் ஐ டிய வந்து கம்பெனி இமெயில் ஐ டிய நீங்க வந்து காபி பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க
நீங் கங் கொஞ்சோ உசாரா இல்லேனா மாட் டிப்பீங்க
ஆமாங்க கண்டிப்பா ஆ என்னோட நேரோ வந்து பாருங்க நா வந்து அன்னைக்குதா வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு புது மொபைல் வாங்கிருக்கே அதுல எந்த ஒரு கம்பெனி சி சம்பந்தப்பட்ட ஆப்பு வந்து இன்னு ஏத்தவே இல்ல நா வந்து அவங்க வந்து உள்ள க்கத்தோட சொ றாங்கங்கறத எனக்கு தெரியல அதனால நா என்ன பண்ணே யதார்த்தமாவே சொல்லிட்டே அ மேடம் நா இந்த மாரி வந்து இப்பதா மொபைலே வாங்கிட்ருக்கே அந்த கடையில தா நின்ட்ருக்கே மொபைல் வாங்கி சிம்மு போட்டு உங்ககிட்ட பேசுறேங்க என்னோட மொபைல்ல வந்து எந்த ஆப் லமே இல்ல அப்டின்னு சொ சொன்னோன ஓ அப்படியா செரிங்க நா கூட நீங்க மொபைல்ல வச்சிருப்பீங்களோனு நெனைச்சே அப்டின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றப்பதா அவங்க உள்நோக்கத்தோட கேட்டுருக்கறாங்கன்னே புரிஞ்சுதுங்க எனக்கு
அதா தா உங்கள இது பண்ணிருக்குறாங்க
ஆமாங்க நாம வந்து ஏதாவது தெரியாதனமா எதார்த்தமா பழைய மொபைல்ல நா வந்து கண்டிப்பா அந்த ஆப்ஸ் எல்லா வச்சிருந்தங்க இது சொன்ன மாரி நம்ம போராடு இத்துக்கெல்லாம் லேப்டாப் எடுத்துட்டு போக முடியாது ஆஹ் ஆ போடுற செய்திக்கும் உடனே வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும்
எங்கது வந்து எங்க தலைவர் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க நீங்க போ வச்சுக்கோங்க கைபேசியில வச்சுக்கோங்க ஆனா நான் ஒரு செய்தி போடுறேன்னா அதுக்கு யாரு வேற சொல்லி போடணும் இல்ல மொத்தமா குழுவலக்கற எல்லாத்துக்கும் போடுறணும் நீங்க வந்து வந்து எல்லா பதில் சொல்லனும் அதெல்லாம் சொல்லிருவாரு வேலையும் வந்து இப்ப நீங்க உங்களுக்கு நாலற வரைக்கும் வேலையா நீங்க வந்து கொஞ்சம் ஒரு பன்னெண்டு மணிக்கே முச்சிட்டீங்கன்னா நீங்க போய் தூங்கலாம் தூங்க சொல்லிடுவாரு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு அது போக ஏதாவது அஹ் வேலை அதிகமா இருக்குது அப்படின்ற நீங்க மட்டும் கொஞ்சம் கால் பண்ணி இந்த மாதிரி சப் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி இனும் அதிகமா இருக்குது கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேப்பாரு
பரவாயில்லைங்க ர்க்வஸ்ட்
வெளியில வெளியில போயிட்டோன்னு சொன்னா ஆ நம்மளை விட்டுட்டு வேற ஆள் பார்ப்பாரு இல்ல நாங்களே பண்ண பண்றோம் அப்படின்னு சொன்னா சரி பண்ணுங்க பாரு ஆஹ அடுத்த நாள் இப்ப நாங்க இன்னை இருநூத்தி ஐம்பது பண்ணிட்டு அதிகமா இன்னொரு முப்பது பண்றோம்னா நாளைக்கு நாங்க இருநூத்தி ஐம்பது பண்ண தேவல இ இருநூத்தி இருபது பண்ணா போதும் அதுல குறைச்சுக்குவாரு
பரவாயில்ல அந்த மாதிரி வந்து உதவிய எல்லாம் பண்றாரு ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அஹ் நம்மளுக்கு வந்து ரெகுலரா குடுக்குற டார்கெட்டை விட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல வந்து லாஸ்ட் டே சொல்றாங்க ஆனா நம்ம பண்ணனம்னாலு இப் என்ன பண்றாங்கனா இவங்க பண்றாங்க தெரிஞ்சிக்கிட்டே ஒவ்வொரு வாரம் வந்து அவங்களே தான் பண்ண வைக்கறாங்க இப்ப என்ன பண்ணணும் இந்த வாரம் நாலு பேர் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்து பண்றாங்க அப்படின்னா அடுத்த வாரம் வந்து அவங்க நாலு பேத்த விட்டுட்டு இந்த நாலு பேருக்கு தானே கொடுக்கணுங்க அப்படி பண்ணவேே இல்லை இவங்க திரும்ப திரும்ப பண்ணுவாங்க தெரிஞ்சா போர் தேர்ட்டி வரை இருக்கு நீங்க முடிச்சாலும் டைம் முடிய வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வீக்கண்ட் மட்டும் லாஸ்ட் நாள் மட்டும் போட்டுறாங்க அதுக்கப்புறம் இதையும் நான் வந்து ஒரு மீட்டிங்ல கேட்டே என்னன்னு கேட்டேனா அவங்க வந்து ஏதோர்சனலா கேறாக தனி அப்பட்ட முறையில எனக்கு கால் பண்ணிருந்தாங்க அப்ப நா கேட்ட அ என்னங்க மேடம் நீங்க வந்து எல்லாத்துக்குமே தான இப்ப இந்த வாரோ நாலு பேரு செஞ்சா அடுத்த வாரோ நாலு பேரு செய்யலா அப்டிங்கிற மாரிதான நீங்க சொன்னீங்க ஆனா நாங்களே மட்டுந்தா திரும்ப திரும்ப பண்ணவங்களேதா பண்ணிட்ருக்கோ அப்டின்னு கேட்டதுக்கு பாங்க சும்மா கண்துடைப்புக்கு சும்மா கண்துடைப்புக்காக மட்டு அந்த ஒரு வாரோ மட்டும் அ நாலு பேத்துக்கு வேற நாலு பேத்துக்கு மாத்தி போத்துட்டு அதுக்கப்புறோ என்ன பண்ணிட்டாங்க தொடர்ந்து எல்லாருக்குமே வேலை இருக்குற மாரியு எங்களுக்கு வந்து இன்னுங் கொஞ்சோ அதிக வேல இருக் இருக்குற மாரியு அந்த நாள் போட்டாங்க
அதா அதாங்க இப்ப எங்களுதுமே பாத்தீங்கன்னா ஆ இத்தன் நாளா வந்து எல்லாத்துக்குமே இருந்துதுங்க மொத்த குழுவுக்குமே இருந்துது பொழுதோட செய்யிறவிங்க காலையில செய்யிறவிங்க எல்லாத் எல்லாத்துக்குமே இருந்ததுங்க திங்கக்கெழமன் திங்கக்கெழம வேல செய்வோ இப் இப்ப என்ன பண்ட்டாருங்க கொறஞ்சுருச்சுங்க எழுபத்தஞ்சுல இருந்து எழுபத்திஐயாயிரத்துல இருந்து முப்பத்தி ஐயாயிரத்துக்கு வந்துருச்சுங்க முப்பத்தி மூணு வந்துருச்சுங்க அதனால இவரு என்ன பண்ணிட்டாரு சேரி நா கொறச்சு தர
சேரிங்க
அப்டின் சொல்லிட்டு ஒரு வாரோ ஒரு பத்து பேரு அடுத் த வாரோ ஒரு பத்து பேரு அப்டி மாத்திட்டாருங்க அதுல வந்து போன வாரம் பாத்தீங்கன்னா ஆ போன வாரந்தா சொல்றாரு இந்த மாரி பத்து பேரு அ பொழுதோடத்துல இருக்கறதுல பாதி பேரு ஆ காலையில இருக்குறதுல பாதிப் பேர் சேந்து பண்ணனு அப்டின் சொல்லிட்டாருங்க எங்க பேரு வந்து என்ன பண்ணி ட்டாரு எங்க தலைவர் என்ன பண்ணிட்டாரு பொழுதோட தலைவரு நீங்க என்னையு இன்னொரு பொண்ணு ரெண்டு பேரத்தியு பேர் சொல்லி ரெண்டு பேத்துலமே லீவ் போடக்கூடாது யாரோ ஒருத்தராவது எனக்கு வந்து உதவி பண்ணு
ஓ நைட்டு பண்ணிட்டு காலையிலயு பண்ணுன்டாரு
ஆ இல்லைங்க அந் சனி ஞாயித்துக்குள் ஞாயிரு திங்கள்குள்ள நம்ம முடுச்சு குடுத்தா போது
சேரிங்க
ஆனா வந்து ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தரு பண்ணு நாங்க ரெண்டு பேரு ஒருத்தருவுட்டு ஒருத்த இருக்க மாட்டந்தா பொழுதோட ர ரெண்டு பேரு சேர்ந்துதா போவோன்னு சொல்லி பொழுதோட சே இதுக்கே வந்தோ அப்பிடி எங்கள போயி இந்த மாரி அ ஒருத்தர் பண்ணுங்க அப்டின்னா எப்டி பண்ணுவோ அப்புறோ என்ன பண்ணோ அந்த பகல் இருக்குற எங்க பழைய தலைவருக்கே போ இது பண்ணி இந்த மாரி ரெண்டு பேத்தியு பண்ணஸ் சோயார ஊத்துறது பண்ணனுன்றாரு நாங்க பண்ணமாட்டோ
சேரிங்க
த் வந்து விடுமுறவேணு நீங்க தான தரேன்னு சொன்னீங்க ப்பிடின்னு சொன்னதுக்கு அவர் ஒரே வார்த்தையில இப்ப இவ்வளோல்லா நீங்க பேச தேவல நா அவர்கிட்ட பேசிக்கிறே நீங்க நீங்க வந்து விடுமுற எடுத்துக்கோங்க அடின்னு சொல்ட்டாரு சொல்லிட்டு அவங்ககிட்டயு வந்து எ அ பொழுதோட தலைவர்கிட்டையு வந்து போய் அவரே சொல்ட்டாரு இந்த மாரி அவங்க வேல செய்யமாட்டாங்க அடுத்த வாரொ அவங்க செய்வாங்க இந்த வாரொ அவங்க செ செய்யமாட்டாங்க அதனால அவங்கள வந்து தொந்தரவுப் பண்ணாதீங்க நீங்க அவங்க போக்கிலே வந்து இவரு வேற வந்து எங்களுக்கு போ மறுபடி இது பண்ணி சொ சொல்றாரு இந்த மாரிலா சார் சொன்னாருன்ட்டு அ எமர்ஷ் சொல்றாரு அவர் வந்து உங்க உங்க இதுலயேவுட்டா நீங்க வந்து பண்ணிடுவீங்களாமா அதனாலா வந்து நா உ உடுற் அ உடுறமா இந்த மாரி விடுமுற உடுறே ஏதாது உங்களுக்கு எங்க போனு வரணு ரெண்டு மணி நேரத்துல போய் வரணு அப்பிடின்னாலு நா வந்து விடறே எனக்கு வந்து அந்தா அன்னைத்தோட கவுண்ட் மட்டு முடிச்சு குடுத்துட்டீங்கன்னா நா உங்க எதுவுமே சொல்ல மாட் டேன் அவர் எப்பிடி உங்கள பாத்துக்கிட்டாரோ அப்பிடியே பாத்துக்கறே அ அப்பிடின்னு சொல்லி விட்டாரு அதனால போன வாரம் லீவுங்க இந்த வாரம் இனி திருப் பிவி நாங்க வேல செய்யோணு ரெண்டு பேருக்கு
சேரிங்க பரவாயில்லங்க சேரிங்க வச்சுட்டு அப்புறமா கூப்
ஆ சேரிங்க